ஹலோ
ம் கேக்குதுங்களா
கேக்குதுங்க வணக்கம்
ம் வணக்கோங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நானுமே நல்லா இருக்கேங்க
வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க இந்த பசங்களுக்கு மட்டு தா கொஞ்சோ ஓடம்பு சரியாம இருந்துச்சு இப்ப கொஞ்சோ பெரவாலங்க
ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வந்துட்டீங்களா
இல்லங்க நாங்க எப்பமே ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணுவோ எப்பமே வீட்லயு மருந்துங்க மருந்துங்க வந்து வச்சிருப்போ அதுக்கு ஏத்த மாரி குடுத்துப்போ ஆ ரொம்ப முடியலனா தா கூட்டிட்டு போவோ தம்பிக்கு அந்த அளவு இல்ல எ வீட்டுக்காருக்கு மட்டு கொஞ்சோ காய்ச்சல் இருக்குங்க நான் நா ஆல்ரெடி வந்து மாத்தர எடுத்துட்டு இருந்தே அந்த மாத்திரைய அவருக்குமே குடுத்துருக்கே ரெஸ்ட் எடுத்தாலே கொஞ்சோ ஓரளவு சரியாடுங்க
ம் சேரி சேரி
அப்றோ என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க
நா கோவிலுக்கு போயிட்டு வந்தேங்க அண்ணா அண்ணி கூட கோவிலுக்கு போயிட்டு இப்பதா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்தோ இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்றதுனால அவங்களு கொஞ்சோ வெரதோலா இருந்தாங்க அதனால அவங்க கூட கோயில் போயிட்டு வீட்டுக்கு வந்தே
ஆமா ஆமாங்க அடுத்து நம்மளுக்கு ஆடி மாசோ எல்லா வந்துச்சுன்னா ஒரே திருவிழா ஆ கோயிலுக்கு போற வேல எல்லா நெறைய இருக்கு
ஆமா
ஆ அதே அதுக்கேத்த மாதிரி இப்பவு வெள்ளிக்கெழம வெள்ளிக்கெழம கோயில்க்கு போறது ஒரு நல்ல விஷ்யோ தாங்க அ அடுத்து வந்து பாத்திங்ன்னா அ நா நீங்க என்னங்க என்ன சமச்சீங்க என்ன சாப்ட போறீங்க
இன்னைக்கு இட்லி செய்யறன்னு சொல்லிருக்காங்க இட்லி செஞ்சிட்டு சாம்பார் வைக்றேன்னு சொல்லிருக்காங்க இதுக்கு மேல தா செய்யணு இப்பதா எல்லாருமே வந்தோ கொஞ்சோ டயர்டா இருக்குன்றதுனால கொஞ்சோ ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சோ பொறுமையா செய்யலா அப்டின்னு சொல்லிட்டே
அப்டிங்ளாங்க நாங்களு கொஞ்சோ வெளிய பொய்ட்டு வந்ருந்தோங்க இங்க செடி வாங்றது துக்காக பொய்ட்டிருந்தோ கொஞ்சோ வீட்டுக்கு வெளியே வந்து கொஞ்சோ செடியெல்லா வச்சிருக்கே நானு எனக்கு கொஞ்சோ வளக்கறது செடி வளக்கறது ரொம்ப புடிக்கு ஆ ஆல்ரெடி வந்து இந்த ம இந்த மணி பிளான்ட்டு ஸ்னேக் பிளான்ட்டு ஒன்னு வாங்கி வச்சுருந்தே ஆ இன்னொன்னு வந்து இந்த வாழ வாழ இலமாயே வரு ஆனா வாழ மரோ கெடையாது அ பாக்குறதுக்கு அதே மாரி இருக்கு சரி அது வாங்லானு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு அப்பறோ பக்கத்ல ஒரு ஜிலேபி கட இருந்துச்சுங்க அங்க ஜிலேபி வாங்கி சாப்புட்டு அப்றமா வந்தோ ம் பாக்கவே ரொம் ஆ ஆமாங்க எனக்கு ஃபஸ்ட் வந்து புடிக்காதுங்க அது அப்றமா இ அ இந்த ஊர்ல வந்து நல்லாருக்கு சாப்ட்டு சாப்ட்டு நானுமே பழகிட்டே ஆ கொஞசோ ஸ்வீட்டு கண்ட்ரோல் பண்ணுன்தா பாத் பாத்துட்ருக்கே ஆனா ஒரு சில ஐட்டங்கள் வந்து நம்ம பாக்கு போது சாப்புணுமேனே தோணுங்க நீங்க ஜிலேபில்லா சாப்ட்டுருக்கீங்ளா
கண்டிப்பா சாப்டுவே அண்ணாக்குனா ரொம்ப ஜிலேபினா ரொம்ப புடிக்கு சுட சுட அந்த புளி ப்பா சாப்டும் போதே அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு எத்தன வேணாலு சாப்புலா போல தா தோணு ஆனா நீங்க சொல்ற மாரி நம்ம ஒடம்பு நம்ளுக்கு முக்கியோ நல்ல ஒரு ரெண்டு இல்லன்னா மூணு சாப்ட்டுட்டு வருவோ ஜிலேபி நல்ல ஒரு ஸ்வீட்
ஆமாமாங்க எனக்கு வந்து இந்த மெய்னா அந்த செடி வாங்லான்தா போனே சரி பக்கத்ல கடருக் குவே சுட சுட போடவே அது வாங்ற மாரி ஆய்டுச்சுங்க எனக்கு வந்து நெறைய இந்த செடி வந்து வைக் கறது ரொம்ப ஆச வந்துருக்குங்க ஆ எங்க வீட்டுக்காரே என்ன கிண்டல் பண்ணுவாங்க இது என்ன கிச்சனா இல்லனா வந்து தோட் தோட்டமா எங்க பாத்தாலு ஒரு எலைய தொங்கவுட் டுருக்கே அப்டின்னுவாங்க ஆ அது எனக்கு வந்து என்னன்னா அது ஹ ஒரு பாக்கும்போது நம்ளுக்கு ஒரு வேல செய்றதுக்கு நல்லாருக்கு எப் ப்போமே அப்டிதாங்க நானு வந்து வேல வந்து செய்யும் போது தனியா ஆ வேல செய்றே மாயி எ வச்சுக்க மாட் டே எதோ ஒரு பாட்டோ இல்லன்னா ஏதோ ஒரு வானொலில ஒரு பாட்டோ எதோ ஒன்னு வந்து கேட்டுட்டேதானங்க நா வேல பாப்பே அதனால வ
அப்பதா அந்த அலச்சல் இல்லாமே இருக்கு நீங்க நல்லதாதா செய்றீங்க
இன்னொன்னு வந்து பாத்திங்ன்னா இந்த சுத்தோம் படுத்துதுக்லா நெறைய வந்து கஷ்டமாருக்கு அப்ப வந்து என்ன பண்ணுவனா ஆ ஆல்ரெடி சுத்தோம் பண்றவங்க வீடியோ வந்து போ எ ன்ன இருக்குங்க அத இணையதளத்துல அதை வச்சு விட்டு அவுங்க எப்டிலா வந்து அத வந்து சுலபமா செய்றாங்க வீட்டு வேலையே எப்டில்லா வந்து இது பண்ணனு நம்ளுக்கு வந்து அ நம்ளுக்குமே அது கேக்கு போது நம்மளுக்கு ஒரு வந்து ஒரு ஊக்கமாருக்கு இவங்கள மாரியே நம் மே பண்ணணு நம்மளுமே சீக்ரமா எல்லாத்தையு பண்ணணு இந்த மாரி விஷயங்கள்லா பண்ணணு பண்ணணு நெனைச்சிட்டு இருப்பேங்க இன்னுமே வந்து நெறைய வீடுங்கள பாக்கும் போது எனக்கு பொறாமையாதா இருக்கு எப்படி இவ்ங்க வீடு டு வந்து இப்படியே இருக்கு கொழந்த இருக்கவே எல்லாமே கலச்சு விட்டுட்டே இருக் கானா ஒரு சில விஷயங்களு கண்டனியூஸா வே ஒழுங்காவே பண்ண முடில ஆ இருந்தாலு என்னால மு மு முயற்சி பண்ணிட்டுருக்கங்க உங்களுக்கு எப்டிங்க வீடெல்லா நீங்க நல்லா சுத்தமா வச்சுப்பீங்களா
எங்க வீட்ல கொழந்த இல்ல அதனால வீடு கொஞ்சொ சுத்தம் அதுவாதா வச்சிருக்கோ என்னனா அழுக்கு அந்த மாரி கொஞ்சொ ஒட்ர அந்த மாரி இருந்ததுன்னா அப்பப்ப சுத்தம் பண்ணிடுவோ கரெக்டாருக்கு கொழந்தைங்க இருக்க வீட்ல எப்போமே கொஞ்சொ அப்டிதா இருக்கு கொழந்தைங்க வந்து நம்ம என்னதா சுத்த பத்தி வெச்சாலு ஒனக்கு என்ன பொருள் விளையாட வேணுமோ அத எடுத்து எல்லாமே கலச்சு விளையாடி அதுதா அவ்னுக் சந்தோஷமே அதுனால நீங்க அத நெனச்சு கவலப்படாதீங்க போக போக கொஞ்சோ இது பண்ணிக்கலா
ம் ஆமா ஒரு பொருளு வெச்சா எல்லாத்தையு எடுத்து கொட்டி உட் டர்றா அ நம்ம வந்து இப்போ வந்து க கண்ணாடியான்ட நம்மளுக் இப்ப அலங்காரம் பண்றத்துக் தேவையான பொருட்கள் நம்ம வெச்சிருப்போ அத எடுத்துனு போய் பெட்ரூம்ல போடுவா பெட்ரூம்ல இரு க்க சில பொருட்கள்லா எடுத்துனு வந்து அ ஹால்ல போடுவா ஹால்ல இருக்றது எடுத்துன் போய் கிச்சன்ல போடுவா கிச்சன்ல இருக்க தட்டு பாத்தரோ எல்லா எடுத்துன் போய் பெட்டு மேல வெப்பா இப்டிதாங்க பண்ணுவானாமா ஒரு ஒரு பொருளு எடுத்து எடுத்து வெச்சுணும்போ இவுங்க ஒரு ஒரு பக்கோ கலா ச்சிட்ருப்பாங்க எனக்கு அதுனால ப சில டைம்ல ரொம்ப கோவ் வந்துருங்க எனக்கு வந்து பா த்தீங்ன்னா பொதுவா வந்து நானு ஒரு சில பேர்லா பாத்திருக்கே அவுங்க வந்து காலைல எழுந்தொன்னே சமையலுக்கு மட்டுந்தாங்க கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க எனக்கு என்னனா நம் எனக்கு வீடு சுத்தமா இல்ல எதோ ஒன்னு அங்கங்க கடந்தா அததாங்க மொதல்ல எடுத்து வெப்பே நானு எனக்குமே அந்த ஹேபிட்ட மாத் அத் நல்ல ஹேபிட்டுதா ஆனா எனக்கு அதனால எனக்கு வே ம் சமையல்தா எனக் பெரிய வேலையா இருக்குங்க ரொம்ப நேரோ செய்ற மார்ருக்கு அந்த வேலைய நா விட் ஆ அ எனக்கானா எப்பமே நா பண்வே எல்லாத்தயு எடுத்து போட்டு க்ளீன் பண்ணீட்டு அப்றமாதாங்க சமைப்பனே அதனாலயே நெறைய விஷ்யோ நானுமே சுத்தமு இருக்கணுங்க ஆனா வேலையே முடியமாட்ருக்குங்க அது எ ம் சீக்கர மானா எழ்ந்து பண்ணனுமா லேட்டா எழுந்துக்கவே இது ப்ரா ஒரு பிரச் சனையாவே போது எனக் என்னன்னா
ட்டு லேட்டா தூங்குவீங்க காலைலே எந்திரிக்கணுனா
ஆங்க எனக்குமே செரி இதுக்கப் றோ நம்ம கண்ண மூடிட்டு சமையல் வேல மட்டு பாக்குறோ ஏனா ஏ நம்ம நம்ம வேலைகளே நம்ம மூணு விதமா பிரிச்சுக்லாங்க ஆ சிவப்பு நிறம், பச்சை நிறம் அந்த மாரி பிரிச்சுக்லாங்க சிவப்பு நிறம் நா வந்து பே
றீங்க
எனக் அந்த மாரி நானே நெனச்சுப்பங்க சிவப்பு நிறோனா பெரிய பெரிய வேலையெல்லா நா சிவப்பு நிறத்துல வெச்சுப்ப பச்ச நிறோனா ஈஸியான அதனால ஒரு நாளைக்கி எழுந்தோன்னே செவப்பு நிறத்ததா முடிக்கணுன் பாப்பே எனக்கு வந்து இருக்கற வேலையிலே வந்து அ சமைக்கிற வேல தாங்க பெரிய வேல காலைல ஒன்னு செஞ்சு வெச்சுட்டோனா அதுவே நைட்டு வரைக்கு நம்ம வெச்சுக்லாங்க லன்ச்சுமே, டிஃபனுமே செரி ஆனா வந்து நம்ம மீதி வேல எல்லா கூட செஞ்சிர்லா சமைக்கிற வேலைய விட்டுட்டோனா எல்லா வேலையு பாதிக்கு சமச்சி அய் எப் கொஞ்ச நேரோ நம்ம ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்றோ மீதி வேல அந்த பொருள் எடுத்து வெக்கறது வீடு பெருக்கு அ பெருக்குறது இதெல்லா வந்து ஒரு அர மண் நேரோ ஆகுமா ஒரு அந்த மாரிதா ஆகு ஆ அந்த மாரி பண்ணிக்லா இல்ல கொஞ்சோ ரெஸ்ட் எடுத்து எடுத்துட்டு ஒரு ப நம்மளே ஒரு டைமிங் மாரி செட் பண்ணீட்டு நம்ம கழுவிக்கலா அந்த மாரில்லா இருக்குங்க நீங்க எப் டி வேல செய்வீங்க
எங்க வீட்ல வந்து என்னால முடிஞ்சதுன்னா நா அப்ப அப்ப தா பண்ணுவே ஆனா எங்க வீட் ல அம்மாவு அப்பாவு சேந்து செய்வாங்க அப்பாக்கு கொஞ்சோ வயசாயிடுச்சு அப்டியே படுத்துட்டு இருந்தா வேல அந்த அளவுக்கு இருக்காது அப்டின்னு சொல்லிட்டு அவங்களோட ட உடம்புக்கு அந்த எலும்புக்கெல்லா வந்து சுறுசுறுப்பா இருக்கணுறதுக்காக அம்மா வந்து கொஞ்சோ அப்ப அப்ப பெருக்க சொல்லுவாங்க வீடு எல்லா ஏனா அப்பதா அந்த நரம்புல்லா கொஞ்சோ ஆக்டிவா இருக்கு அப்டின்ற துகாக எப்பயாச்சு ஒரு தடவ தா நா செய்வே அம்மாவு அப்பாவு ரெண்டு பேரும் சேந்து க்ளீன் பண்ணிபாங்க வீடு எல்லா எனக்கு அந்த பிரச்சனலா இல்ல இன்னு கல்யாணோ ஆகலல்ல அதனால கொஞ்சோ ஃப்ரீயா இருக்கே அதுவே இருக்க வரைக்கு ஜாலியா இருப்போ
ம் ஆமாமாங்க கல்யாணோ ஆவது கூட பிரச்சன இல்லங்க இந்த கொழந்தைங்கள வெச்சு மேக்கிறது தாங்க பிரச்சன ஆடு மாடுங்கள் எல்லா மேய் கூட மேய்ச்சலா இவங்கள மேய்க முடியாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க
கொழந்தையா அப்டி சொல்றீங்க
அதோட அர்த்தோ இப்பதாங்க புரியுது உங்களுக்கு வருலங்க அப்ப நீங்களு சொல்லுவீங்க நானுமே ஏ எனக்கெல்லா கொழந்தைங்கனா ரொம்ப புடிக்குங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஆனா இப்பெல்லா பாத்தீங்கனா புடி இப்பயும் புடிக்கும்தா ஆனா நம்மளுக்கு வந்து என்னனா அத நம்ம வந்து நம்மளுக்கு அப்போ வந்து கல்யாணத்துக்கு முன்ன பெருசா ஒரு வேலையு இருக்காது சும்மா இருக்கும் போர் ஒரு பொழுதுபோக்குக்கு எதுமே இல்லாம இருக்குமா அந் என்னத்திக்கி ஏதோ பக்கத்து வீட்டுலயோ இல்ல ஸ் சொந்தக்கார பசங்கலு வீட்டுக்கு வரும்போது அவங்கள நம்ம கொ கொஞ்சுவோ விளையாடுவோ அவங்க கூடவே நம்ம இருப்போ ஆனா இப்ப அப்டி கெடையாதுங்க நெறைய நம்மளுக்குமே வந்து பொறுப்புகள் இருக்கு வீட பாத்துக்கணு க சுத்தோ பண்ணணு அ சமைக்கணு ம் பாத்தரோ வெளக்கணு அப்றோமா துணி தொவைக்கணு எவ்வளோ வேல இருக்குங்க வேலைக்காங்க பஞ்சோ ஒரு வீடுன்னு வந்தா நம்ம எவ்ளோதா அதுக்கு நம்ம ஒழச்சாலு நம்மளுக்கு ஒரு மன நிறைவே தராது இன்னு இன்னு வேல இருக்கு செரி இப்ப டைம் இருக்கு ம்
நானு பாத்திருக்கே அப்பா அம்மா சுத்தம் படுத்துட்டே தா இருப்பாங்க இருந்தாலுமே வந்து எதனா ஒரு வேல இருந்துக்கிட்டே இரு தா இருக்கு அது மீறியு அவுங்க கொஞ்சோ நேரோ வந்து ஓய்வு எடுப்பாங்க ஏனா வயசு ஆயிடுச்சு கொஞ்ச நேரோ ரெஸ்டு எடுத்தா தா அவங்களுக்குமே கொஞ்சோ இதுண்டு மத்தியானமா ஒரு லா மார்னிங் டைம் ஒரு லெவன் டு ஒன்ஓ க்ளாக் வரைக்கு ரெஸ்டு எடுத்துட்டு அதுக்கப்புறோ தா அவங்க வேலையே செய்வாங்க ஆனா பெண்களா இருந்து ஒரு குடும்பத்த வந்து எல்லாத்தையு பாத்துட்டு சுத்தப்படுத்திட் சமைக்கிறதெல்லா ரொம்ப பெரிய விஷ்யோங்க நீங்க அந்த அளவுக்கு அத வந்து பொறுமையா பண்றீங்க ரொம்ப
ஆமாங்க ஆமாங்க அது என்னவோ கரெக்டு தாங்க இன்னொனு வந்து நம்ம இந்த விஷ்ய இந்த ஒரு விஷ்ய த்துலயே நம்மளோடைய அ இது வந்து கண்டுபிடிச்சிருவாங்க நெறைய பேரு நம்ம எப்டி வந்து குடும்பத்த ந வழி நடத்துறமோ அதுக்கேத்த மாரி நம்மளுக்கே ஒரு ஊ ஊக்கோ வரு நம்ம நம்ம குடும்போ ந ம்மளாலதா ஹாப்பியா இருக்கோ நம்ம அத வச்சு நம்ம அதிகாரோ பண்ணலா அந்த மாரி விஷ்யோ எல்லா எனக்கு லேட்ரா தாங்க புரிஞ்சுது சோ அதுக்கேத்த நானுமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து செரி நல்லதுதா எல்லா நம்மளே பண்ணலா அப்படின்றமேரி வந்துச்சுங்க சரிங்க ந நிறய தகவல் நம்ம பகிர்ந்துக்கன்னோ ரொம்ப சந்தோஷங்க பேசுனதுக்கு நன்றிங்க
ஷோ மி மிக்க நன்றின் உங்க கிட்ட பேசணதுல்ல மகிழ்ச்சி
நன்றிங்க நன்றிங்க
நன்றி ம் ம்